வணக்கோ கேக்குதா உங்களுக்கு
ஆ கேக்குது தோழி வணக்
ஆ ரொம்ப நல்லாருக்க நீங்க ரொம்ப நல்லாருக்கீங்களா
ஆமா நா ரொம்பவே நல்லாருக்க
வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க நல்லாருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க தோழி அங்க எல்லாருமே எப்டி இருக்காங்க ஆ இனிமேதா சாப்டணு நீங்க சாப்டிங்களா
நானு இனிமேதா சாப்டனு என்ன உணவு சமச்சிங்க
நா வந்து இன்னைக்கு என்னன்னா வீட்டுல வந்து சாம்பார்தா ஆனா என்னன்னா இப்போ ஜாங்க்புட் இந்த மாரி எல்லாருமே விரும்பறதுனால அத வந்து கொஞ்சோ குழந்தைகளுக்கு தவுந்த மாரி கொஞ்சோ ஹெல்த்தி ரெசி அந்த மாதிரி செஞ்சு சமைக்கிறோ ஏன்ன இது நூடுல்ஸ் பிரைட் நூடுல்ஸ்
கெடையாது இல்லங்களா தோழி
ஆமா
ஆ
ஆனா அந்த அதுக்குள்ள ஒரு இதுக்குல போனதுனால உள்ள போனவங்கள வெளியில எடுக்கறது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு அப்டின்தா சொல்னு
கண்டிப்பாமே அதா தோழி ஏன்னா வந்து இப்போ உள்ள காலகட் டங்கள் வந்து யாரு வந்து அடுப்படில நின்னு சமையல் செய்ய மாட்டகறாங்க பெற்றோர்களு சேரி பிள்ளைங்களு சேரி என்ன தகப்பமார்களு என்ன செ செய்றாங்க சரி போய்ட்டு போறாங்க என்ன இல்லன்னா வீட்ல சண்ட வந்துருதே வாங்கி கொடுக்கலானா அந்த மாரி இதனாலயே என்ன செய்றாங்கன்னா வாங்கி கொடுத்துடுறாங்க சரி போயிட்டு போகுது போ அப்படின்டு ஆனா நம்மளுடைய சின்ன வயசு காலகட்டங்கள்ல வந்து நம்ம அம்மா சோத்துல தண்ணிய ஊத்தி குடுத்தாலு நம்ம குடுக்க வேண்டிய காலமா இருந்துச்சு இல்லையா
வீட்ல வந்து என்ன குடுக்குறாங்களோ வீட்ல வந்து என்ன குடுக்குறாங்களோ அதுதா நமக்கு லன்ச் பாக்ஸ் ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது இப்ப ஸ்கூல்ல ஒரு கண்டிஷன் இருக்கு இப்ப வந்து ஸ்கூல்ல வந்து இதுதா இந்த கிழமை இதுதா குடுக்கணுனாங்க இது அலோ பண்ண மாட் சொல்லி ஒரு சில ஸ்கூல் சொல்றாங்க ஒரு சிலர் வந்து நாங்க நான்வெஜே அலோ பண்றோ அப்டின்னு இருக்காங்க ஸ்கூல் படிக்கும் போது நான்வெஜ் எல்லா கண்டிப்பா கெடையாது வீட்ல குடுக்கறது இப்ப குழந்தைங்களுக்குமே குழந்தைங்களுக்குமே வந்து எனக்கு இதுதா வேணு எனக்கு இதே குடுத்து விடுங்க அப்டின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறத நம்ம வீட்ல வந்து நாலு பேர் ர் விட்டுக்கு ஒரு மூணு விதமான சமையலே நடக்குது இப்போ வந்து இரு சமையல் அப்டின்னா கண்டிப்பா அப்ப கெடையாதுன்தா
அப்டி இல்லன்னா சரி நேரோ ஆயிடுச்சு வெளிய வாங்கி கொடுத்தர்லா அப்டின்ற மாரி காலங்காத்தா கொண்டு போயிட்ருக்காங்க
ஆமா
இல்லைங்களா தயவு செஞ்சு எந்த பெற்றோரு இந்த மாரி செய்யாதீங்க ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒடம்புக்கு என்ன என்ன நல்ல இது இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி உணவு வந்து சமச்சு குடுக்க பாக்கணு
ம் ஆமா தோழி இப்ப நா வந்து என்ன பண்ணுவேன்னா இவங்க நூடுல்ஸ் கேக்குறாங்க அப்டின்னா அது வந்து கோதும மாவுல செய்யறது அந்த மாதிரிதா அதாவது இவங்களுக்கு பார்வைக்கு அது வந்து எப்படி இருக்குனா நூடுல்ஸ் நூடுல்ஸாவேதா தெரியு ஆனா அது வந்து கொஞ்சோ ஒடம்புக்கு எந்த மாரி பண்ணா நல்லதோ அந்த மாரி ஒரு உறையில நா செஞ்சிருப் வேணா அது வந்து அவுங்களுக்கு தெரியாதுன கொழந்தைங்கன்றதுனால தெரியாது அவுங்களுக்கு நூடுல்ஸு செரி நம்ம நூடுல்ஸ் கேட்டோ நூடுல்ஸ் வந்துருச்சு அவ்ளோதா நூடுல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோதும அப்டி பண்றதுக்கு கோதும வந்து சப்பாதி மாவு பேசைவோ இல்லிங்ளா அதையே வந்து கொஞ்சோ நெகழ்த்தியா ஆகற அளவுக்கு பேசை ஞ்சுக்குணு அதுக்கெடுத்து நம்ம முறுக்கு பிளிவோள்ள உலக்கு அதுல வச்சு நம் பிழிஞ்சிட்டோனா அத அப்டியே நூடுல்ஸாவே நம்ம பயன்படுத்திக்கிடலா அது அப்டேவு முறுக்கு பிளியிற ஒலக்குல வச்சு நம்ம பிழிஞ்சிடணு அத வந்து அப்டியே நம்ம தண்ணியில வேக போட்டோனா அப்டியே அது நூடுல்ஸா இல்ல காயல்லா வைக்க தேவ இல்ல அப்டியே அது தண்ணியில அப்டி சே தண்ணிலே நேரடியாவே வந்து சுடுதண்ணியை கொதிக்க விடுறோ இல்லிங்ளா அந்த கொதிக்கு போதே அதுல நம்ம அச்சு புளியிற ஒலக்க வச்ச நம்ம பிளிஞ்சு விட்றுணு கட்பண்ணி கட் பண்ணி விட்டுட்டோ னா அது நூடுல்ஸாவவே இருக்குமா அதுக்கெடுத்து அதுல நெறைய காய்கறிகளை போட்டு ஏனா அப்டித்தா நம்ம ஏமாத்தி குடுக்க முடியு காய்கறி எல்லா கொழந்தைங்களுக்கு
அப்ப இந்த மாரி முறைகள்லா செஞ்சா நல்லதான
ஆம்மா இதே நம்மள ராகியோ பயன்படுத்தலா இதுக்கு பதிலா அவுங்களுக்கு எந்தெந்த மாவு நல்லதோ அத வந்து இந்த மாரி செஞ்சு குடுத்துருது ஏனா அவுங்களளை பொறுத்தவல எனக்கு நூடுல்ஸ் வேணு அப்ப என்ன பண்ண முடியுனா இந்த மாதிரி குடுத்துட்டோனா உங்களுக்கு இத வச்சு நம்ம நெறைய காய்கறிகள் சேத்துக்குலா இந்த மாதிரி நா வந்து அவுங்களுக்கு எந்தெந்த முறையில பண்ணணுமோ அப்டி பண்ணிக்கிறது இப்போ ரொம்ப சளி பிடிச்சுக்கிட்டே இருக்கு அப்டின்னா அவுங்களுக்கு செய்யறதுல வந்து கண்டிப்பா மெளகு சேத்துருவே ஒரு நால் நாள் நம்ம தொடர்ச்சியா மெளகு சேத்தோனால அவனுக்கு சளி நல்லா சரியாயிடு அப்போ அவுங்களுக்கு எந்தெந்த முறையில அவுங்களுக்கு ஏமாத்தற மாரி இருக் இருக்கு ஆனா அதே சமயத்துல அவுங்களோட உடல் நலனுக்கு தேவையானது அவுங்களுக்கு கொண்டு போகணு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியே தா கொண்டு போறதுமே ஆனாலு வெளியில இப்ப நம்ம போறோ வச்சுகோங்களே இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழம வெளில போறோன்னா அந்த இது வெளில கடைகள்ல பாத்த உடனே அது நம்மள எல்லாருமே கண்டிப்பா இழுத்துருது அந்த நேர் நம்ம ஃபிட்டா இருக்குணு ஆமா அது கண்டிப்பா அவுங்க பண்ற அதுல வந்து அவுங்க போடுறாங்லிங்ளா அந்த அஜினோ மோட்டோனு சொல்லிட்டு அது வந்து என் எல்லாரயுமே இழுத்துறுதுனுதா சொல்ணு
கண்டிப்பா அந்த ருசி வாய்க்கி ருசி ஏனா இது நல்லா இருக்கு இப்டி அப்டி கண்டிப்பா கண்டிப்
நம்மளே இது பண்ணிட்டு போனா நம்மளே வந்து நம்ம வந்து இது வேண்டா அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அது வந்து வே எல்லாருமே ரொம்ப ஈர்க்கிற விதத்துல அவுங்க வச்சிருக்கிறது அதுக்கு வந்து பாத்துட்டு ஆனா என்னன்னா அதுல போய் பாத்தோனா அதுல ஃபுல்லா அந்த கண்ட கண்ட எண்ணெய பயன்படுத் துறாங்க
கண்டிப்பா இப்போ ஒரு ஜாக்லேட்டுன் எடுத்துக்கோங்கள அத பிள்ளைங்க பாத்தா உடுறாங்களா எப்டியாச்சி அடோ புடிச்சி அது வேணே வேணுனு எப்டியாச்சு வாங்கிறாங்க இப்ப அத வந்து அத சாப்ட்டு இது பண்ணாங்கனா எவ்ளோ சளி பிடிக்குது
ஆ அது வந்து அவுங் சளியே பிடிச்சிருந்தாலுமே இது வேண்டா அப்டின் சொன்னா அவுங்கள வந்து
அ இப்ப அடிக்கிற வெயிலுக்கு தினமு ஐஸ்கிரீமு ஐஸ தின்னு தின்னு தின்னு தின்டு இல்லினா என்ன செய்றாங்க வீட்ல ஊத்தி வைங்க வீட்ல ஊத்தி வைங்கனு ஃபிரிட்ஜுல ஊத்தி வச்சி அந்த மோல்ட்டு வரும்ல அதுல இருந்து எடுத்து எடுத்து எடுத்து இதெல்லா ஒடம்புக்கு வந்து இவ்ளோ கேடு அது தெரியமாட்டேங்கது
அது எதுமே குளிர்ச்சியா சாப்ட்டாலே அந்த தொண்டையில இதாகும் போதே வந்து ரொம்ப வேவமாவே அந்த எடத்துல சளி பிடிக்குது தொண்ட வலி ஆமா அப்டிதா சொல்றாங்க ஆனா வந்து நம்மளால வந்து கொழந்தைங்கன்றனாலா அவுங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட அதுக்கு மேல நம்மளால அவுங்கள கட்டுப்படுத்தவே முடிய மாட்டேன்து
கண்டிப்பா அதுனால வந்து அவுங்க வந்து அத புரிஞ்சிக்கிட்டு இது பண்ற தன்மை கெடையாதுல்ல நம்மல்லா‌ அந்த காலத்துல அம்மா அப்பா ரெண்டு அடிய போட்டா உக்காந்துருவோ இப்போ உள்ளதுங்க எழுந்திச்சி நம்மளே அடிச்சிருங்க போல மெரட்டுதுங்க என்ன
க்கே வந்து பயப்புடுவோ ஐயோ வேணா இதுக்கு மேல கேட்டா கண்டிப்பா கெடைக்காது வேண்டா எதுக்கு தேவையில்லாம நம்ம திட்டு வாங்கணுன்னு யோசிப்போ
மத்தவங்க முன்னாடி வச்சி திட்டிட்டா நம்மளுக்கு அசிங்கமா ஆயிருமோ அப்டின்னு இப் போ நம்ம அதுங்களுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு
அதாவது நம்ம வந்து படிச்சப்போ வந்து நமக்கு எல்லாமே கேட்டு கெடைச்சிச்சி எனக்கு ஸ்கூலுக்கு போனு எனக் இது வேணு எனக்கு இது வாங்கி குடுங்க வாட்டர் பாட்லு வாங்கி குடுங்கன் அப்டின் சொல்ட்டு ஆனா இப்போ இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே தா நம்ம அந்தந்த டைம்க்கு அவுங்களுக்கு குடு
வாங்கி குடுத்துருவோம் அந்த இது தெரியமாட்டேங்குது அதுங்களுக்கு இப்ப என்ன சொல்லுதுங்க நீ இது வாங்கி தந்தாதா நா ஸ்கூலுக்கு போவே ஆ இல்லனா நா இப்டித்தா செய்வே இல்லனா நா போமாட் ட நா படிக்க மாட்ட இப்டி பண்ணுதுங்க எனக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் கட்டுறியா இந்த சாப்பாடு கட்றியா நீ இன்னைக்கு எந்திச்ச ஒண்ணுமே ஏ பிள்ளைங்கல்லா இன்னைக்கி என்ன லஞ்சு கட்ட போறீங்க என்ன மதியானோ சாப்பாடு மதியானோ சாப்பாடு என்ன புடிக்காத எத எதயாச்சு நம்ம செஞ்சுட்டேன்னா நா‌ கொண்டு போ மாட்டே நா சாப்ட மாட்டே இந்த மாரி வந்து இது பண்றாங்க நாலா ஸ்கூலுக் போம்போது அம்மா காலைல டிஃபன்னு என்ன இருக்கு அதே கூட கட்டித் தந்துருக்காங்க எத்தினியோ முற இதெல்லா எடுத்துட்டு போயிருக்கோ இப்போ இவுங்களுக்கு காலையில டிஃபன் சாப்புட மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம வேற ஏதாச்சு செஞ்சுக் குடுத்து ஆ மத்தியானமு சாப்டல ஆனா நம்ம வந்து மனசு கஷ் ச்சப்பட்றோ காலோ எப்டி மாறி போவுது பாருங்க
ஆமா இப்போ நம்மள்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே வாட்ரு பாட்டில் எல்லா பாத்தா வீட்ல எல்லா ருமே இந்த இது குடிச்சிருப்பாங்க இல்லிங்களா அந்த பெப்சி இந்த மாரி பாட்டில தா நம்ம கொண்டு போவோ அந்த மாரி வாட்ரு பாட்டில்லா குடிச்சிட்டு வீட்ல அதுலதா கொண்டு போவோ இவுங்களுக்கு வந்து இப்ப பாத்தோம்னா இது எல்லாமே புரிஞ்சு வச்சிட்டு தா கடைகள்ல போனோம்னா நம்ம கொழந்தைங்களுக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கனா அதோட வெலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகோ
ஒரு ப்ரீ கே ஜி போற பையனுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துருக்காங்க து ஆயிரூவா ஒண்ணுமே இல்ல அந்த வாட் ரு பாட்டில்ல சும்மா ஒரு கார் மாரி இருக்கு அதுக்குள்ள ஒரு ஸ்டாவு ஒரு மூடியு இருக்கு அவ்ளோ தா ஆயிர்ரூவா அப்ப ஆயிர் ரூவாய்க்குள்ள மதிப்பு பாத்தீங்களா எங்க
இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த கடையில நம்ம கேட்டோம்னா அது வந்து தண்ணி வந்து வெளியில லீக் ஆகாது அதுக் காக நாங்க உள்ள வந்து இது வச்சிருப்போ ஒரு வளையம் மாரி வச்சிருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க உள்ள அது வைச்சு அதுதா வெளிய ஆமா ரிங்கு மாரி இருக் குளிங்க்ளா உள்ள அது வந்து என்னன்னா தண்ணி வந்து கொட்டாதுன் சொல்லிட்டு அது நா வாங்கும்போது அது எண்ணூ ரூபாய்க்கு நா வாங்கிருந்தே இப்போ என்னன்னா அந்தது வந்து பிஞ்சிருச்சு அந்த வளையோ வந்து நா நா வந்து வே ற ஒரு இதுல இங்க வாங்கிருந்தே வீட்டு கிட்ட எண்ணூரூபா அது வந்து அது வந்து பிஞ்சிருச்சு அப்ப என்ன ஆவுனு தண்ணி வந்து கொட்டூ அப்போ ஸ்கூல என்ன சொல்றாங்கனா நீங்க வேற வாய்ங்க் குடுத்து வுடுங்கன் சொல்றாங்க நம்ம திரும்ப இப்ப வாங்குனா நாம ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க நம்ம ஆய ரூவாய்க்கு ஒரு வாட்ரு பாட் நம்ம வாங்கறது நமக்கு எவ்ளோ அது ஒரு கஷ்டோ
இப்போ நம்மளுக்குனு ஒரு ஆய ரூவா செலவு செஞ்சு ஏதாச்சு வாங்கறமா கண்டிப் பா கடையவே க
கண்டிப்பா கடையாது ஆனா இப்ப கொழந்தைங்களுக்கு வந்து இந்த மாரியான செலவு ரொம்ப ரொம்ப
அதிகமாருக்கு கண்டிப்பா
ஒரு அவங்களுக்குனு ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கணு போனாலே நம்ம ஆய ரூபா எடுத்து வைக்காம அங்க எதுவுமே பண்ண முடியா
பா அது உண்மதா என்ன அவங்களு அ ந்த வந்து புரிஞ்சுக்கிட்டு இது பண்ண மாட்டக்கறாங்க அது வேணுனா அந்த எடத்துல வேணும்னு அடம் புடி ச்சி என்ன அது என்ன ஜங்க் ஃபுட்டா இருந்தாலு பரவாயில்ல இல்ல மத்த ஆ வேற பொருள்களா இருந்தாலு பரவாயில்ல வேணுன்னா வேணுன்ற மாரி போறாங்க
நமக்குலா வந்து பாத்தீங்கன்னா டாய்ஸ்ல்லா அந்த அளவுக்குலா வாங்க மாட்டாங்க இப்பல்லா நம்ம சும்மா ஒரு கடை க்கு எட்டு வச்சாலே அக ஐநூ ரூபாய் கொறஞ்சு உள்ள ஒண்ணுமே கடையாது
கண்டிப்பா நம்மளுக்கு இந்த ம இது மண்ணுல செஞ்ச சொப்பு ஜாமா
ஆமா நம்ம வந்து குட்டி குட்டி பாத்திரங்களா வச்சு ரிச்சு அந்த சமச்சு வெளையாட்றது இந்த மாதிரிதா நம்ம
அது வாங்கி தருவாங்க அப்புறோ வந்து இந்த க்ளே அத வாங்கி விளாட்றது சின்ன சின்னதா செஞ்சு
ஆமா
ஏனா இப்போ உள்ளவங்களுக்கு பாத்தோனே இப்போது சும்மா ஒரு வு சிம்ப்ளா ஒரு வெளாட்டு கார் எடுத்தாலே ஐநூரூவா பிள்ளைங்களுக்கு
ம்
எந்த ஜாமா என்ன எடுத்தாலு ஐநூறுவா ஆய ரூவாய்க் கொறைஞ்சி எதும் எந்த பொருளு கடையவே கடையாது இல்லைங்களா
ஆ கண்டிப்பா இப்போ நா வந்து ரெண்டு பசங்க ரெண்டு பேரோட போகும்போது நம்ம ரெண்டு பேரு க்கு வாங்கணுமா எனக்கு வந்து ரெட்ட பிள்ளங்க என்ன வாங்கமோது ரெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டு
கண்டிப்பா இவங்களுக்கு வாங்கிட்டு விட்டா இவங்களுக்கு மனசு கஷ்டமா ஆவு இவங்களுக்கு வாங்கலனா அவங்களு
அதோட ஒரு ஆளுக்கு பிறந்த நாள்னா நம்ம இன்னொரு ஆளுக்கு இது பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்தோனா எல்லாமே நம்ம கடைக்கு போய் உள்ள போயிட்டாலே மொத் கொழந்தைளுக்கான பொருள் தா வந்து வெலை ரொம்ப ரொம்ப அதிகமாவே
ம் ஏனா எப்டி வாங்கிருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியிது
ஆமா நம்ம நமக்கான செலவ கூட நம்ம கட்டுப்படுத்திப்போ கொழந்தைளுக்கானத நம்ம கரெக் ட்டா குடுத்துருவோ அப்டின்றதுதா இது வந்து
தேவையோ அந்த பொருளதா நம்ம வாங்க வேண்டியதா இருக்கு
ஆமா
இல்லைங்களா அது வந்து நெனச்சு பாக்க மாட்டக்கறாங்க பிள்ளைங்க நம்மளுக்கு என்ன வாங்கி தராங்க என்ன தேவைகள் இருக்குனு
ம்